ஹலோ சிஸ்டர்
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
என்னாப் பண்றீங்க சிஸ்டர் பத்துட்டீங்களா
படுத்து இருக்கு இப்பதா அ சாப்டாச்சா
இப்பதா சிஸ்டர் சாப்பிட்டேனே சாப்பிட்டு இப்பதா வெளியில வந்து உக்காந்தே இந்தமாரி வெயிலு அதிகமாவே இருக்கா சிஸ்டர் ஒன்னும் தாங்கல ஒடம்பு ரொம்பவே
ஆ இப்போ உண்மைக்கு அப்டிதா ஆனா இன்னைக்கி வந்து எங்க சைடு்ல வந்து மழை பெஞ்ச்சிசு குற்றால சாரல் தானா அந்த வெப்பநிலைய வந்து கொஞ்சோ கொறஞ்சுச்சு ஏனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து வெப்ப நில கம்மியாகப்போ இப்ப வந்து
நல் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வந்து மாற ஆக்சுவலி என்னனா இன்னைக்கு வந்து ரொம்ப ரெண்டுநாளா வந்து எங்களுக்கு வந்து கிளைமேட் நல்லா இருந்ச்சு அந்த கிளைமேட்ட சேஞ்ச் ஆகப்போ வந்து எங்களுக் கொஞ்சோ ஒடம்பு சரியில்லாம ஆன மாரி இருந்ச்சு எனக்கு எ கொழந்தல்லா சொன்னா மம்மி எனக்கு கொஞ்சோ த்ரோட் பெய்னா இருக்கு அப்டின் சொன்னானா அதுனால சொல்லுவே வெளில போகாத கிளைமேட் சேஞ்ச் ஆனோனே ரொம்ப காத்தலா அந்த மாரி அடிக்கிற மாரி இருந்துச்சு போகாதன்னே இன்னைக்கி சாரல் மாரி மழ துளி எல்லா பேஞ்சு ஓரளவுக்கு இப்போ கொஞ்சோ வெளிய நல்லா காத்தடுக்கி நல்லா இருக்கு பட் என்னனா இப்ப திடீர்னு நம்மளுக்கு கோடை காலோ இருந்துட்டு திடீர்னு நம்ம ளுக் மழை வரம்போ வந்து ஒடல்நில பாதிக்கப்படுதுன் சொல்லுவே தோழி நா
அ அ ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ சொல்லுங்க சிஸ்டர் சொல்லிகிட்டே இருந்தீங்க ஸ்டாப் பண்ட்டீங்க
ஒங்களுக்கு பேச டைம் குடுத்தே
அப்டிங்களா சிஸ்டர் இங்க பாத்தீங்கன்னா மழல்லா பெய்லிங் சிஸ்டர் ஈவினிங் மட்டு பாத்தீங்கன்னா அப்டியே லைட்டே இருட்டி இருந்ச்சு இந்த ஒன் மன்த்தாவே பாத்தீங்கன்னா வெயில் செம்ம வெயிலுங் சிஸ்டர் எங்க ஊர் சைட்லா எங்க ஊர் சைட் பாத்தீங்கன்னா இந்த மே மா சோ இந்த ஏர்ப்ரல் மாசல்லா பாத்தீங்கன்னா வெயிலு செரி காட்டு காட்டு வீட்டு உள்ளார ஒக்காரவே முடியாது ஏ சி இருந்தா ஓகே ஏ சி இல்லன் வச்சுக்கங்க அப்டியே ஒரு மாரி மேல ஃபுல்லா அந்த ஒரு மாரி இந்த வெயில்ல ஒரு மாரி மேலல்லா கொப்பள கொப்பளமா சின்ன சின்னதா போடு தெரியுங்ளா வேர்கர் கட்டி அந்த மாரி இதாகு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு ச சிஸ்டர் இந்த டைம்லல்லா வெளில கடைக்கு போக முடியாது வீட்டு உள்ளாரையு உக்கார முடியாது நைட்ல பாத்தீங்கன்னா அ அத விட அனலு ரொம்ப அப்டியே ஃபேன்
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதா
புரியுதுங் சிஸ்டர்
இப்போ கோடை காலத்துன் நீங்க சொல்றீங்க ஒங்களால தாங்க முடில இப்பதா எனக்கு முடி அந்த மாரி சொல்றீங்களே ஏனா நம்மளுக்கு வந்து இப்போ அந்த மாரி அந்த காலத்துல வந்து என்ன சொல்லுவாங்க
ம்
அவுங்க வந்து கோடை காலத்துல வந்து அங்கல்லா போயிட்டு எல்லா சமாளுச்சு வந்தாங்க ஆனா நம்மளால வந்து இப்போ முடிய மாட்டிக்கு என்னன்னே தெரில ஏனா இப்ப கோட காலோ வந்து எப்பொழுதுமே ஏ ஒரே மாதி இல்ல இப்ப சொல்லணும்னா அக்னி நச்சத்ர டைம்னா நல்ல மழ பேஞ்சுச்சு தோழி ஒங்க ஊர்ல மழ பேஞ்சா தோழி
ஆ பே பேஞ்சுசுங் சிஸ்டர் அப்ப பாத்தீங்கனா அந்த அக்னி நச்சத்திர ஸ்டாட் ஆவர சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் நல்லா சம மழ சம மழன்னாம் அ ஈவினிங்ல மட்டு புல் டே கெடயாது ஈவினிங்ல மட்டு பாத்தீங்கனா நல்லா மழ பெஞ்சிட்டு ஒரு ஒன் அவர் பெஞ்சுட்டு அதுக்கப் பெரவு நோ சிஸ்டர்
ம் ஒரு ஒரு சவன் டேஸ் கிட்ட பேஞ்சிருக்குன் நெனைக்கிறே
அ
ஏனா அந்த மாரி ஏனா ஒவ்வொரு கிளைமேட் சேஞ்சாது நாத்து சைட்லலா இப்ப ஜூன் ஆரம்போ ஜூன் ஆரமிச்டாலே அங்க மழ ஸ்டாட் ஆய்ரு நம்ளுக்கு வந்து ஜூலை வர வந்து நம்ளுக்கு வந்து வெயில் இருக்கு மார்ச்சுல ஸ்டாட் பண்ணிட்டு ஜூலை வரம்மே நம்ளுக்கு கோடைகாளந்தா இந்த சைடு நார்த் சைடுல ஜூன் மாசத் துல இருந்து செப்டம்பர் அக்டோம்பர் ஆ அக்டோபர்னா லாஸ்ட்டு என்ட்டு வர அவுங்குளுக்கு ஆறு மாசோ வந்து மழ இருக்கு ஏனா இந்த காலகட்டத்துல வந்து என்னனா வெப்போ வந்து ரொம்ப அதிகமா இரு க்றனால நம்ம என்ன பண்ணணு வந்து மக்கள் நம்ம வந்து தண்ணி நெறைய குடிக்கணு அதுக்பெறவு இளநீரு பழச்சாறு நீர்ச்சத்த நிறைந்த காய்கறிகள் பழங்கள் இதலா நம்மோ வந்து நெறைய எடுத்துக்குடணு இது போகன்னா மதிய நேரத்துல வந்து நம்மோ வந்து தயிர் எடுத்து குணு தயிரு இல்லனா மோரு எடுத்துக்கிறத வந்து ரொம்ப கட்டாயமா வச்சுக்கிடணு அது போக என்னனா குழந்தைகளுக்கு வந்து இப்ப என்னனா நம்ம குழந்தைகளுக்கு வெயில் கார்ணமால அவுங்குளுக்கு ஸ்கூல் ஆண்டு இறுதில வந்து மார்ச் மாசமே லீவ் உட்ருறாங்க இல்லனா செல ஸ்கூல் அவுங்க சி பி எஸ் சி போர்டு படிச்சாங்கனா மார்ச்ல உட்ருவாங்க ஸ்டேட் போட்ல படிச்சாங்க அப்டினா அவுங்ளுக்கு வந்து ஏப்ரல் மாசந்தா விடுவாங்க ஏனா குழந்தைகளுக்கு வந்து இப்போ என்னனா உறவு அங்கே இங்யு உறவினர்கள் லீவு உட்டாலே அந்த டைம்லதா அவ்ங்க குழந்தைகள்லா ஃபிரீயாவாங்க உறவினர் வீட்டுக்கு போவாங்க அதுக்கு பெறவு என்ன பண்ணுவாங்க அப்புனா அவுங்க வந்து உறவினன்ட்டு போயி அங்க இருந்து இங்க இருந்து அங்க போவாங்க அங்க இருந்து இங்க போவாங்க அந்த மே மாசோ ஃபுல்லாவே நம்ம வந்து வெள் வெளில சுற்றுப்பயணந்தா வெளி சுற்றுப்பயணந்தா நெறைய இருக்கு எனா நம்மோ வந் வந்து ஏ சொல்ல நா ஆக்சுலா நானா வந்து என் கொழந்தை எல்லா கூட்டிட்டு வந்து இந்த ஃபால்ஸு தண்ணி நெறைப்புலா அந்த மாரி எடத்துக்குதா கூட்டு போவே அந்த மாரி கூட கூட்டு போவ அது போக என்னனா இந்த கோடை கால த்துல வந்து நம்ளுக்கு வந்து பிளாப்பழோ நெறைய கெடைக்கு மாம்பழோ நெறைய கெடைக்கு தருபூஷணி நெறைய கெடைக்கு இந்த மாரி இந்த மாரி பருவநிலைல வந்து கோடை காலத்துலதா இந்த மாரி பழங்கள்ல நம்ளுக்கு கெடைக்குன் நா சொல்லுவந் தோழி
ஆமா பழோன்னு பாத்தீங்னா சிஸ்டர் நீங்க சொன்னீங்கிள இந்த ம ஆ பலாப்பழோ மாம்பழோலா பாத்தீங்னா இந்த வெயில் சீசன்ன கெடைக்கிதுனால அத நம்ளால அதிகமாவே எடுத்துக்க முடியாது ஏனா அதுவு சூடுன்னம்போது இந்த ஹீட் ஆனது இதுவு இந்த வெயில்னாலு இந்த மாம்பழமு பலாப்பழமு சேந்து ஹீட்டானது இன்னாய்டுதுன்னா செல பேருக்கு ஒத்துக்காம லூஸ் மோஷன் ஆய்டு சில பேருக்கு செரிமான இல்லாம மேலலா ஒரு மாரி தடும் தடுமா ஒரு மாரி வி இந்த ஃபுட் அலர்ஜி சொல்லுவாங்க இல்லைங்ளா அந்த மாரிலா நெறையா வந்துரு வந்து அந்த மாரி இருக்கு இன்னொன்னு நீங்க சொன்னீங்க அந்த காலத்ல்லா பாத்தீங்கன்னா நல்லா வெயில்ல நல்ல வேல செஞ்சாங்க எல்லாமே பண்ணாங்க அப்பதி ஃபுட்டு பாத்தீங்கன்னா எ எந்த ஒரு கெமிக்கலு இல்லாம பயிரிட்டதுனால பாத்தீங்கன்னா அவுங்க சாப்பிட்ட சாப்பாடு நம்ம சாப்ற சாப்பாடு டிஃப்ரெண்ட் அதிகமா இருக்கு சிஸ்டர் நம்ளோட ஸ்கின்
கண்டிப்பா ஏன்னா இப்போ வந்து நீங்க சொல்லபோன நெனைச்சி நம்ம ஆட்சித்தத்தல்லா உண்மைக்குமே எல்லா வேலு தாங்குறாங்க நம்மளால இப்ப என்னதா நா சொல்லுதேனே எங்க மாமியாரு இருக்காங்க எணம்பதஞ்சு வயஷ்சு அவங்களுக்கு வேலு அதெல்லா ஒண்ணு தெரியல இதுவே நா வேல போயிட்டு வந்தன்னா எனக்கு ரொம்ப சொட்டிங்காயி மூச்சு வாங்குது மேலங்கிழயு மூச்சு வாங்குது ஆனா அவுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்து சாப்பாடு அவங்களுக்கு வந்து ஆரோக் க்கியமான சாப்பாடு நவ தானியங்கல்லா சாப்ட்டுக்காங்க ஏனா சிறுதானியங்கள் இருக்ல அந்த மாரி ஃபுட் எல்லா அவுங்க சாப்பிடறதுனால மட்டுதா உண்மைக்கு ஆரோக்கியமா இருக்காங்க மாங்க இன்னொன்னு வந்து அவுங்க எந்த என்ன சொல்லுவாங்க எத்தன மனக்கவலை இருந்தாலுமே அவுங்க வந்து ச் இப்பிடி ஆயிட்டே இப்பிடி ஆயிட்டேன்னு சொல்லி அவுங்க வந்து டென்சன் மண்டைக்குல போட்டு அத வந்து யோசித்துட்டு யோசிட்டு வந்து இது பண்ண மாட்டாங்க ஏ ன்னா அவுங்க வேல உண்டுன்னா அவுங்க கண்டினியூஸா வேல பாப்பாங்க இன்னொரு விஷயோ வந்து வெளியில வந்து ச் வெளியில வந்து நாலு பேத்து பாத்துட்டு பேச பாப்போ அது வந்து அவுங்க மனசுக்குள்ள போட்டு இது பண்ண மாட்டாங்க ஆனா இ துவே நம்ம இருந்தன்னா ஒரு சின்ன இப்ப எக்ஸாம்பிள் நம்ம பிள்ளை மாறுக் கொறஞ்சிட்டா ஐ ஐயோ உம் பேய் மாறுக் கொறஞ்சிசி எதுனால கொறஞ்சிசி என்ன ஆச்சினு அது ஒரு ரெண்டு நாளா போட்டு மண்டைய ஓடப்போ நம்ம அந்தட் அது சரியா தூங்க மாட்டோ இதனாலேயே வந்து நம்மளுக்கு வந்து ரத்த உ உயர் ரத்த அழுத்த வந்து அதிகமாகுது நம்ம சரியாவு தண்ணியு குடிக்க மாட்டக்கோ அவுங்கன்னா கஞ்சி தண்ணி அந்த கூழ் தண்ணி அதெல்லா அந்த மாரி சாப்டு போது வந்து அவங்களுக்கு நீர்ச்சத்து உள்ள ஆகாரங்கள் எல்லா போம்போது வந்து அவுங்க வந்து அந்த தல சுத்துதல் அந்த மாரிலா வரல இன்னைக்கு காலையில சொன்னா அப் வுலது எங் கொழந்தில வந்து அம்மா எனக்கு வந்து வட வேணுன்னாங்க செஸ் தோழி நா வந்து வட பண்ணி கொடுத்தே நா அந்த வடைய வந்து ரெண்டு பீஸ் சாப்ட்டோனே எனக்கு எனக்கு வயிறு வந்து ரொம்ப ஃபுல் ஆயிட்டு என்ன பண்ணே சாப்ட்டு ஒரு கஃப் காபி குடிச்சே குடிச்ச பிறவு எனக் தானா ஒரு ஒரு ஆப்டர் ஒன் அவர் என்ன ஆச்சுன்னே எனக்கு ஒரு மாறி தலைசூத்தற மாரியே இருந்துச்சி இதுவே எல்லாருமே சாப்ட்டாங்க ஆனா அவுங்களுக்கு எங்க மாமியாரே குழந் ஆனா அவுங்களுக்குல்லா ஒன்னு ஆகல எனக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு மாறி வந்துட்டு இருஞ்சி என்னடா பண்ணே அப்ன்னு சொல்லி ஒரு அதுக்கு பிறவு லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சோ சால்ட் சக்கர போட்டுட்டு அதுப்பிறகு குடிச்சந் தோழி அதுபிறகு கொஞ்சோ பரவாயில்லாமஞ் ச்சி ஏன்னா வேயிலு அதிமா ருக்கறனால எனக்கு அந்த மாரி ஆகுது
உம் ம் ம் புரிது புரிது நீங்க ப் நல்லாவே யோசிச்சு பாக்கலா அப்பத்திய புஃட்டுக்கு இப்போடைய புஃட்டுக்கு சாப்பாடுக்கு நெறைய வித் த்தியாசோ இருக்கு நெறைய வித்யாசோனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த வயசுல பாத்தீங்கன்னா ஹார்ட்டடாக் வருது சுகர் வந்துருதுன்றாங்க பி பி வந்துன்றாங்க இது ஃபால்ட் அது ஃபால்ட் ஆனா அந்த காலத்துல பாருங்க பெரிவங்க இப்ப வரக்குமே நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு ஈக்கோலா பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணவே முடியாது ஒன்னுன்னு பாத்தீங்கன்னா அவுங்க நம்ள விட நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க காரணோ இப்பத்தி இப்ப சாப்பாடு பாத்திங்கன்னா நல்லா சா தானா சாப்பாடு கெடையாது எந்த ஒன்னு பாத்திங்கன்னா எல்லாமே மருந்து மூலிமா குடுக்கறதுனால ஒன்னுமே பண்ண முடியலீங் சிஸ்டர் அதனால தா இப்ப இந்த வெயிலு கூட ம்
சொல்லுங்க தோழி
ஆ அதுதா இந்த வெயில கூட நம்ளோட ஸ்கின் தாங்க முடியாத அளவுக்கு நம்ம ஒடம்பு இருக்கு ச் அவுங்கலா பாத்திங்கன்னா உச்சி வெயில்ல கள எடுப்பாங்க நாத்து நடுவாங்க போய் நெல் அறுப்பாங்க கரும்பு வெட்ட போவாங்க அவனன் பாத்திங்கன்னா இந்த செங்கல் சூலைக்கெல்லா போயிட்டு வேலைக்கு போவாங்க பாத்துருக்கீங்ளா இவ்ளோ தூரல்லா செய்வாங்க ஆனா பாத்திங்னா அவங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க சிஸ்டர் அவுங்க
அதுதா தோழி அவுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அப்ப அந்த காலத்துல வந்து கை குத்தல் அரிசி தா சாப்டுவாங்க அது போ அது பண்ணுவாங்க இல்லன்னா வந்து என்ன பண்ணாங்க வீட்லே அவிச்சு காய வச்சு இதுக்குப்றோ ரைஸ் மில்ல போய்ட்டு வந்து அரிசிய வந்து குத்திட்டு வந்து சாப்டுவாங்க ஏனா அதுல வந்து ஸ்கின் மட்டுந்தா உரிச்சிருக்கு அந்த உள்ள அது வந்து அந் அப்போ உள்ள அரிசி எல்லாமே ஆ பாலிஷ் பண்ண மாட்டாங்க அது மாரி மஞ்சளாவு இருக்கு அந்த மாரி இருக்கபோ வந் து ஆ அது வந்து ரொம்ப ஆரோக்யோ நம்ம வந்து எல்லாமே ரொம்ப ஒயிட்டா தெரிணு பாலிஷ் பண்ணி நம்ம ஊரு சாப்பாட பாக்கவே அழகா இருக்கு சொல்லிட்டு நம்ம பாலிஷ் ஃபுட்டு சாப்டுதோ அதனாலதா அது போக அவங்க நைட்டு பொங்கி அத கஞ்சி போட்டு அந்த கஞ்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது அமெரிக்கால ஒரு எடத்துல ச சர்ச் பண்ணிருக்காங்க அந்த அந்த கஞ்சி குடிக்கறது வந்து நெறைய வந்து இரு பெனிஃபிட் இருக்குன் சொல்லி சொல்லிருக்காங்க
நா ஆமா சிஸ்டர் பாத்தீங்னா நம்ம நாட்லதா கஞ்சினா சீன்ற மாரில்லா பேசிட்டு உக்காந்துருக்காங்க அந்த நாட்லல்லா பாருங்க ஒரு வாட்டர் பாட்டில்ல வைச்சு மில்லியன் கணக்குல என்னமோ சேல் பண்றாங்கன் சொல்லிட்டு கூட கொரியன்ஸ்லியோ சீனாலயோ எதுலயோ மென்ஷன் பண்ணிருந்தாங்க பாத்திருந் பாத்துருக் லா ரீசன்டா நியூஸ் அதா
ரொம்ப ரொம் ரொம்ப ஆச்சரியமாருந்துச்சு அமெரிக்கால எல்லா கஞ்சி குடிக்காங்க நம்ம நாட்ல கஞ்சி குடிக்க மாட்டுக்காங்காள
நம்ப ஊர்ல பாத்திங்கனா கஞ்சி சாப்ட்டோனாக்க அய்யிய கஞ்சியா சாப்ட்ட அது என்னமோ ஒரு மாரி கேவலமா நெனைக்கறாங்க சி க சிஸ்டர் அதுல இருக்கற பெனிஃபிட் தெரிய மாட்டகுது அவுங்களுக்கு யாருக்குமே தெரியாம அவுங்க பண்ணி இது பண்ணிட்ருக்காங்க சிஸ்டர்
ம்
சரிங்க சிஸ்டர் ம் நீங்க சொன்ன விஷ்யங்கள பாத் ஏனா நெறைய வந்து பாத்திங்னா யூஸ்ஃபுல்லான விஷ்யமு பேஸ்னிங்க ஆ நீங்கன் என்னா சாப்ட்டிங்க ச சிஸ்டர்
ஓகே தோழி டைம் வேற முடிந்து விட்டது நமக்காண்டி
ஓகேங் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர்